ஹலோ வணக்ககோ ஆ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
ம் இப்பதா சாப்புட்டு வந்த நீங்கங்க
நானு சாப்ட சும்மாதா இருக்குற
ம் நா இப்பதா முடுச்சுட்டு சாப்புட்டு இப்பதா வந்து உக்காந்தனே
அப்டியா சேரி அப்புறமா உங்களுக்கு என்ன மியூசிக் எல்லா பிடிக்கு நீங்க தமிழ் பாட்டெல்லா கேட்டிருக்கிறீங்களா
ம் தமிழியு கேப்ப ஹிந்தி கேப்ப
ஓ உங்களுக்கு யார் ரொம்ப புடிக்கு யாருடைய சாங்ஸ் ரொம்ப புடிக்கு உங்களுக்கு
ம் எனக்குன்னா மெலோடினாக்கா இளயராஜா அந்த மாரி கேப்ப பழைய பாட்டெல்லா கேப்ப நானு ஆ கொஞ்ச யூத் த்து அந்த மாரினாக்கா இந்த அசல் கொலாரு இருக்காருல அசல் கோலாரு பாட்டெல்லாங் கேப்ப அது நல்லாருக்கு
பட் சாங்ஸ் கேட்டாலே எல்லாத்துக்கு சாங் கேக்கலா இப்போ வந்து சோகம் வந்த கூட சாங் கேக் லா ஹாப்பியா இருந்தா சாங் கேக்கலா எந்த மூடா இருந்தாலுஸ் சாங் கேக்கலா அது சாங் ஸ் வந்து என்ன பீல்தருதுன் தெரில பட் பீல் தருது நல்லா
ஆமா அ நம்ம மூணு
ச் பட் ஆமா பட் ஏ இப்ப வந்து ப்ரே ப்ரேக்கப் ப காவக்கூட ப்ளக்கஅப் சாங்கேட்டா இன்னு நல்லா இருக்கு ச் பட் ஜெய்கண்டாதனா இந்த சாங்ஸ் நல்ல இருகு ஹெர்திகே ஆமா என்ன வந்து ரொம்ப ப்ரேக்கப் சாங் தா நெறய கேப்பே அதுவு அப்ற பாடிட்டே இருப் பே எப்ப பாத்தாலு பாடிட்டே இருப்பே அது போ பாக்ஸ் வந்திரு வீட்டுல வெல்ல இதுல வந்து வச்சிப்பே நானே பாடிட்டு இருப்பே பட் அந்த பாக்ஸ் ஆத் ஆஃப் பாய்ட்டனா ந நா பாட்றது வந்து எனக்கே கத்ர மாரி இருக்கு ஒரு டைம் இல்ல நா பாட்ற நா இல்ல கத்ற நான அது எனக்கே கத்ற மாதிரி இரு கோ பட் அந்த பீல்ல்லா நல்லா ம அப்டிய அது பாடிட்டே ஆட்றது
ம்
அப்றமா ஃபேன் ப்ரண்ட்ஸ் கூட ஃபேண்ட்ஸ் கூட சேர்ந்து பாட்றது அதுன்னா ஒரு தனி பீல் சா இருக்கு
ம் ம்
அது வந்து நானு வந்து நயன் நந்திப் இப்ப பாட மாட்ட கேக்க மாட் டநந்து எம் ஜி ஆர் சாங்ஸ் கூட கேப்பே அது ரொம்ப அது அது புடிக்கிது எனக்கு ச் ஏன்னா அதுல வந்து அர்த்தமா அந் த அந்த காலத்து சாங்ஸ் வந்து அர்த்தமா இருக்கு சாங்ஸு
ம் ஆமா
பாட்டு வந்து ரொம்ப ச் என்னன்னே புரீல பட் பட் அந்த காலத்துல சாங்ஸ் வந்து நல்லா புரியும் என்ன சொல் த வராங்க ஒரு மனிதருக்கு எப்படி எல்லாம் சொல்லலாம் அறிவு இவரு என்ன அப்ஸ் சாங்க்லே சொல்லில்லா அப்டி இருக்கும் அப்புறமா வந்து நைன்டீஸ் எயிட்டிஸு வந்து அது கூட அறிவுறுத்துற சாங் மாதிரி இருக்கு பட்டு கேக்கறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப வற சாங்ஸ் மாதிரிலாம் இருக் க நல்லா இருக்கும் நல்லா இனி அது ராகத்தோட பாறது அதெல்லாம் கேட்டா ஒரு பீல் தனியா இருக் கும் பட் இப்ப வர பாடல்ல வந் வந்து ரொம்ப பேஸு மியூசிக் ரொம்ப ஆட் பண்ணிறாங்க சோ அது அதே அது வந்து இங்லிஷ் வேட் கூட சேத்துறாங்க அப்பல்லாம் தமிழ்னா தமிழ் மட்டும்தான் பாடுவாங்க இங்கிலீஷ் சாங்கு இங்கிலீஷ்
ம்
இப்டி இருக்கும் இப் போ வந்து இங்கிலீஷ் தமிழ் சாங்கா இல்ல இங்கிலீஷ் மாதிரி பாடுறாங்களே அப்டின்னு தோணும்
ஆமா ஏன்னா இப்ப வந்து பீபிள்ஸ்லாம் அந்த மாரிதான் லைக் பண்றாங்க இளைஞர்கள்லாம் அந்த மாதிரிதான் லைக் பண்றாங்க அதனால தான் அந்த மாரி
பட் நாங்களும் இளைஞர்கள் தான் பட்டு எங்களுக்கே அது புரிய மாட்டேங்கிது என்ன பாட்றாங்க நம்ப வாயிலே வரமாட்டேங்கிது இதுகே வந்து ஹிந்தி சாங்கு பா சென்ல ஹிந்தி சாங் கூட கொஞ்சம் புரியுமா புரியும் எங்களுக்கு அப்டிருக்கும் பட் ஹிந்தி சாங்ஸ் கூட நா கேப் பே
ஆ இப்போதுந்தான் ஹிந்தி சாங்ஸ்ல்லா அவ்லே நா லைக் பண்றதுல்லா இல்ல
ஆ ஆமா இப்போதெல்லா அதுவு அதே மாரிதா இப்போ தமிழ் எப்டியோ அதே மாரிதா இங்கிலீஷ்கூட ஒண்ணுமே அப்டி அது நல்லாவே இருக்காதா சாங்ஸ் சா அப்டின்னு இருக்கும் என்னா இதெல்லாம ஒரு சாங்ஸா அப்டின்னு இருக் கோ பட் அதே மாரிதா அதுலயு அதுல வந்து நா வந்து பழைய பழைய பாட்டெல்லா கேட்டுருக்கிறேன் அது வந்து தூக்க வரா தூக்க வரா டைம் கேட்டா நல்லா தூக்க வந்துரும் அப்டி இருக்கு இப்போ எய்ட்டிஸ் நைன் டீஸ்ல ஹிந்தி சாங் வந்து நல்லாருக்கு பட்டு செவெண்டி சிக்ஸு வந் து அப்டி தூங்குற மாரி தூங்கு போது அது சாங்க வெச்சிக்க நல்லா தூக்கோ வரு அப் அப்டி இருக்கு எனக்கு நானு எப்பயாது தூக்கோ வர்லன்னா அப்படி தான் சேரியா பழைய பாட்டு எப்டியாது வெச்சுகிட் ட்டு அப்டியே தூங்கிடலானு தூங்கிடுவ எல்லாரு எங் எங்க தாத் தந்து அதே மாரே சாங்ஸ் கேப்ப அதே நா வந்து சொல்வ ஐயோ தூக்கோ வரு வருது தாத்தா மாத்துங்க தூங்கிடுவேனா அப்டினு சொல்லுவ அதிகமா வந் து எயிட்டி சாங்ஸ் வந்து அது எல்லா நல்லா இருக்கு அது தெஆஹதூயே அதெல்லா ரொம்ப பேமஸ் சாங் அந்த டைம்லியே சொல்வாங்க பட் இப்ப கூட அது பேமஸ்தா இருக்குது
அந்த மூ மூவி இப்போ கூட தியேட்டர்ல ஓடிட்டுருக்கு இந்த ஹிந்தி சைட்ஸ் எல்லா ஆ அவ்ளோ ஃபேமஸ் அந்த படோ
அது அந்த மா அந்த பா அந்த டைம் இருக்குற மூவிஸ் மாதிரி இப்போ இல்ல பட் அதே மாரிதா இப்ப கொஞ்ச ரீசெண்டா வந்தது வந்து ஆ ஆஷிக்கு சாங்கு இருந்துச்சு அது அது கூட ரொம்ப ஃபேமஸ் சாங் அது அது வந்து எனக்கு ரொம் எனக்கு வந்து அது டூ லைன்ஸ் போர் லைன்ஸ்தா வரு அதுல பட் அதுவே நா நெறயப் பாடிட்டே இருப்பே எப்ப பாத்தாலு அதுல வர்ல கூட ஒளருவ அப்ப கூட பாடுவ எனக்கு சாங் சோ வந்து எல்லாத்துலயு ஃபுல்லா தெரியாது ஒரு நால்லைன் நால்லைன் அப்டிதான் தெரியு பட் அந்த நால்லைன்னால் கூட நா விட மாட்ட அப்டியே பாருங்க அந்த வஸ் சீக்கிரஸ் சாங் இருக்குதுல அது வந்து தமிழ் நாலு லைன்தா தெரியு அதுக்கப்பறோ வந்து அப்டியேஸ் ஹிந்திஸு ரெஹிந்தி நால்லைன் தெரியு அது அப்டியே சேத்து பாடிருவனா எல்லாரு வந்து இது என்ன புதுவா இருக் இதா சிக்கு ஹாஷி சங்கோ ஒரு சாங் இருக்கு தமிழ்ல
ம்
லவ் பெய்லியர் சாங் அதுவு அது ஏட் பண்ண மாரி இருக்கு அத் இதே மாரிதா இந்த இது இது இருக் இருக்குதே என்ன பண்ற நீ புதுசா பாற்ற தமிழ்ல அது அதா எங்க கூட வந்து பாடிட்டு வருவாங்க எ சிஸ்டர் எல்லா வசீகரா அந்த பாடிட்டே வருவாங்களா ஆடி தே அந்த லைன் வந்து நா ஹிந்தி பாடிடுவ அவங்க வந்து என்ன என்ன பாப்பாங்க இது என்னடா புதுசா இருக்குது தமிழ்ல தான வரு ஹிந்தில பாற்றா இவ
ம் ம்
எப்ப பாத்தாலு படுச்சுட்டே படுச்சுட்டே இருக்க மாட் டோ
ம் ம் நானு அந்த மாரிதா ஹிந்தி சாங்ஸ்லா அவ்ளோவாலா கேக்க மாட்ட ஹிந்தி சாங்ஸ் எல்லா நா அவ்ளோவா கேக்க மாட்ட அது கேப்ப ஆ அவ்ளோலா ஆ தமிழ் சாங்ஸ்தா நா நெறய கேக்குறது இப்போ வரக்கூட பாட்ஸ் எல்லாங் கூ தா நா வந் து கேட்டு கேட்டு கேட்டு ந்து மைண்ட்ல வச் ஏனா
அப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்ராங் எது சாங்கிது
பேவரட்னா ஃபேவரட்னா சொல்றதுல்ல எல்லா சாங்குப் ஏப் தமிழ் தா மெய்னா கேட்டர்து நானு
ம் அப்படியா ஆமாமா ஆமா அதுல கார்ல டைவிங் டைமெல்லா பாட்டு கேட்டுட்டு போனா அது நல்லா இருக்கு எனக் கு ரொம்ப புடிக்கு எங்கயாச்சு ட்ருப்பெல்லா போனா அத பாட்டு போட்னு அப்பதா அது நல்லாருக் பொவைலல நல்லாவே இருக்காது அது அத பாட் போட ஆடிட்டு எப்டி போறது அ ஆமால்னா அது அது ஸ்பீக்கர் சவுண்ட் கூட எனக்கு எனக்கு வந்து ஸ்பீக்கர் சவுண்ட் வந்து ரொம்ப நெறைய வெ வெச் வெச் வெச்சா வந்து எனக்கு ரொம்ப புடிக்காது பட் கொஞ்ச கொஞ்ச இருக்குணு அவ்ளதா உங்களுக்கு எப்டி இருக்குணு உங்களுக் சத்தமா கேக்
ஆமா அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து எங்க முன்னாடி கம்மியாயிடுன அவ்ளோ சத்தமா பாடுவோ ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் ஒக்காந்து அந் அவ்ளோ சத்தமா பாடுவோ அந்த சிங்கிவினக்கு மியூசிக் எவ்ளோ புடிக்குன்னாக்க நா ஒரு ஃபோட்டீன் தௌசண்ட் குத்து நா ஸ்பீக்கர் மௌவ்ஸே வாங்கிட் ச்சிருக்கே ம் தேட்ர வாங்கி ச்சிருக்கே அவ்ளோ புடிக்கு ப்போ ப்பதா அது ஒன்ட்ர வர்ஷ ஆச்சு நவ முஞ்சு
ஒஒ அப்படியா எனக் வந்து நெறைய துவ ஹெட்போன் போட்டு கேக்கறதா ரொம்ப புடிக்கு என்னா நானே பாட் ட்ர மாரி பீல் அது கூட கனட் ஆயிடுவே சோ அதுக்குனு நா ஹச் ஸ்சோன் வந்து தேடி நல்லாவ் பாத்து வாங்ன அப்ப வந்து அது அதுல்ல கேட்டு எப்பியாச்சுன்னா உன்ன வந்து நெறைய எப்பனா வேல செய்யும்போதுதா நெறைய கேப்ப அப்ப பாத்துரத்த வெளக்கும் போது துணி தொவைக்கும் போது அப்டியே பாடிட்டே அந்த வேல எல்லா சீக்கிரமா செஞ்சுடுவ அப்ப டைம் போறதே தெரியாது அப்டியே அதுல ஒரு சாங் வெச்சு விட்டுட்டா அப்டியே எனக்கு புடுச்ச சாங் சேர் நா கேட்டு கேட்டு இருப்பனா அதுலயு அதே மாரிதா வரு யூடியூப்ல ஒரு சாங்ஸ்ல வெச்சுட்டன்னா அதுக்கப்பறோ புடுச் புடுச்ச சாங்ஸே எல்லாரு வரு தமிழ் ஹிந்தி எல்லா ரெண்டுஸ் சேத்துதா வரு எந்துல இது ரெண்டு சாங்ஸ் கூட கேப் பேனல்லு தமிழ் ஒரு வந்தா ஹிந்தி ஒரு வரு தமிழ் அப்டியே ரெண்டு என்ன பாக்குறவங்க என்ன நெனைப்பாங்க தமிழ் கூட கேக்குறா ஹிந்தி கூட கேக்குறா என்ன இப்டி இருக்குறா அப்டின் கேப்பாங்க
ஆமா
ஆ பட்டு சாங்ஸ்தா இல்ல ஹிந்தியோ தமிழோ சாங்ஸ் அவ்ளோதா
அவ்ளதா
ஆ ரெண்டுல என்ன மியூசிக் இருக்குது அதே மியூசிக் ஒரே இதுல வந்து தமிழ் கேட்ட மியூசிக்ல இது ஹிந்திய கேட்ட மாதிரி இருக்குது இந்த மியூசிக் அப்
ஆமா அப்டிதா இருக்கு
ஆ பட் இது வேற அது வேறதா பட்டு அது இது முடி சேத்து போட்டாங்களா அப்டி இருக்கு
ம்
பட் வந்து தமிழ்ல சாங்ஸ் ஆ
நா வந்து வீட்ல வந்து இப்போ வர பாட்டு அந்த அசல் கலார பாட்டு அந்த மாரிதா வெப்ப நானு எங்க அம்மா வந்து அ அது வந்து மைண்ல வெச்சுட்டு அவங்க வெச்சுட்டு பாடுவாங்க எனக்கு தெரியாது இந்த லை உங்களுக்கு எப்டி தெரிஞ்சது நா கேப்பே ஆனா அவ்ளோ நா கேட்டது என்ன விட அவுங்க தா நெறய கேக்குறாங்க அந்த பாட்டு கேட்டு கேட்டு கேட்டு அவங்க மைண்ல போய் உக்காந்துக்குச்சு ம் என்னாது என்ன விட அவுங்க நல்லா பாடுறாங்க
ஆமா அதா நம்ம சுத்தி இருக்குறவுங்க அது பாட்டு கேட்டோனே இதென்னா வா எங்க அ க்கு ஒரு நாள் இப்டிதா சின்ன வயசுல நா சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுவே பாட்டு ஒன்னு அது ரைமிங் ங்க வருமா அது வந்து எங்க அக்காக்கு தெரியாது மீதி எல்லா பாட்டு படி அதுல இருந்து புல் சாங் பாடுவா அவ அந்த ரைமிங் மட்டு அவனுக்கு வராது சோ அந்த ரைமிங் வர வரும்போது அவ கம்முனு ஆயிட்டா நா வந்து அந்த ரைமிங் வ பட்ட அவன் நீ ஏதோ ஒரு ரெண்டு டைம் தா பாத்த உனக்கு எப்டி இது மனப்பாட ஆயிடுச்சு இது என்ன பெரிய விஷய அது போடும்போது அது அது கூட நாமள பண்ணா அது வந்துட போது அப்டி சொன்னா இந்த அறிவு இதெல்லா நீ படிப்புல வச்சா நீ எங்கேயோ போய்டுவ இது இதுக்கெலா நீ அறிவி அப்டியு கேட்டாங்க அதே மாரிதா எக்ஸாம் டைம்ல கூட
உம்
பாட்டல்லாம் வரு ஐயோ இந்த பாட்டு எழுதலாமா இந்த பாட்டு எழுதலாமா ஐயோ இதெலா வராது இதெலா வராது
ம் பாட்டு எழுதுவிங்கள எக்ஸாம்ல
இல்ல அந்த டைம்ல தா ஞாபக வரு ஹே ஐயோ இந்த பாட்டு அ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சு நா பேசியிருந்த போது இந்த சாங் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தே நா மறந்துட்டே அப்டின்னு சொல்லினு இருப்பா எக்ஸாமல்லா அந்த சாங் வந்து எனக்கு ஞாபக வரு ஐயோ இந்த சாங் தா உடு சொல்லநுந்த இப்ப ஞாபக வர்து அட படி எக்ஸாம்ல படிக்கு போது இது ஞாபக வர்லியே ப்டி இருக்கஹ
நானு அது மாரிதா எக்ஸாம்ல்லா போனல்லா நா எழுதலா மாட்டே ஒரு தெரிஞ்ச வரைக்கு எழுதிட்டு அவ்ள சும்மா உகாந்து வேடிக் பாத்துட்டு வேடிக்க பாத்தட்டு அப்படிய அந்த மாதிரி உகாந்துருவே அவ்ளதா இதுல்லா எழுதுத எழுக்கல இன்ட்ரெஸ்ட் இல்ல படிக்கல அவ்ளோவா ஹலோ ஹலோ
ஹலோ எ ம குடுத்தனே ன முடிஞ்சு விட்டது நன்றி மீண்டும் சந்திக்கலாம்